வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே இன்னைக்கி நம்ம வந்து பயணத்த பத்தி பாக்கலா இப்ப பயண அப்டின்றது பாத்தீங்கன்னா ஒரு எடத்துல இருந்து இன்னொரு எடத்துக்கு போறது அது மட்டு கெடயாது அ நம்ம இங்கிருந்து இன்னொரு எடத்துக்கு போறதுனால ஒரு அனுபவத்த வந்து நம்ப பெருறோ அது மட்டு இல்லாம அங்க வந்து புதிய மக்களயெல்லா நம்ம சந்திக்கிறோ நெறைய கலாச்சாரங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோ அவுங்களுடைய வாழ்க்கைய பத்தி நம்ம விரிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாவே அமைதுன்னு சொல்லலா இப்ப மனுஷன்ல்லா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே பயண செஞ்சுதா வந்திருக்கிறாங்கன்னே சொல்லலா இப்ப ஒரு உணவு தொ ஒரு உணவு தேடவு இல்ல வ ஒரு வேலைய ஒரு வேலைய செய்யவு இல்ல படிக்கிறதுக்காக இங்கேருந்து வேற ஊருக்கு போறாங்கா அதே மாரி ஏதாது கோவிலுக்கு போணுனா இங்கிருந்து வேற ஊருக்கு போறோ அது மாரி ஒரு நிலங்கள ஆராய்ணுனா கூட மக்கள் என்ன பண்றாங்கன்னா பயண செய்றாங்க இந்த பயண பாத்தீங்கன்னா கல்வி தொழிலு சுற்றுலா ஆராய்ச்சி மருத்துவோ பொழுதுபோக்கு இந்த மாரி பல நோக்கங்களுக்காகவே இது வந்து நம்ப பயணோ செய்யிறோ இப்ப அந்த காலத்தெல்லா பழங்காலத்தெல்லா பாத்தீங்கன்னா பயணன்னா குதிர ஒட்டகோ யானை அது மாரி விலங்கு கட்டல்லா பயன்பட்டுச்சி பயண செய்யிறதுக்கு அதுக்கப்பறோ பாத்தீங்கின்னா கடல் வழி பயணெல்லா இருந்தது கப்பல்கள் மூலம் நறைய அது கப்பல் மூலம் போற பயணெல்லா இருந்தது அ ப்றோ வணிகர்கள் எல்லா பாத்தீங்கின்னா நாடு கடந்து வந்து வர்த்தகம்ல்லா செய்வாங்க அதுமே இந்த இடைக்கால பயண அப்டின்னு பாத்தீங்கின்னா பட்டுப்பாதை போன்ற வணிக வழிமரபுகள்னு சொல்லுவாங்க அது வந்து மத யாத்திரைகள் வந்து அங்கு அதிகமா இருக்கு அரசர்கலா பாத்தீங்கின்னா அர சர்கள் மற்று ஆராய்ச்சியாளர்களா வந்து ஒரு புதிய பகுதிய கண்டுபுடிக்கிறதுக்காக பயண பண்ணுவாங்க அதுமே நவீன கால பயண அப்டின்னு பாத்தீங்கின்னா ரயில்ல போறது இப்ப அந்த காலத்துல எல்லா என்ன பண்ணுவாங்க குதிர யான அந்த மாரி போனாங்களா இப்ப வந்து பாத்தீங்கின்னா ரயில் அ ரயில் கண்டுபுடிச்சிதுல இருந்து அந்த பயணத்த வந்து இன்னு நல்லா நம்மளுக்கு வேகமா ஆக்குது அதே மாரி விமான போக்குவரத்து பயண இருக்குது இது வந்து உலகத்தே ரொம்ப சின்னதாக்குனது போல இருக்கு அடுத்து பாத்தீங்கின்னா இந்த இணைய மற்று மொபைல் தொழில்நுட்ப பயண பயணம் இந்த மாரிலா இருக்குது அது மட்டு இல்லாம இப்ப பயணத்திலே பாத்தீங்கின்னா பல வகையா சொல்லலா இப்ப கல்வி பயண எல்லா இருக்குது இப்ப கல்வி பயணத்துலப்பனா மாணவர் ஸ்கூல்ல எல்லா பாத்தீங்கின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க பா படிப்புக்காக இந்த வரலாற்று மிக்க இடங்கெல்லா நம்மள கூட்டிட்டு போவாங்க ஸ்கூல்ல எஜுகேஷன் டூர் அப்பிடின்ட்டு கூட சொல்லுவாங்க அப்ப குழந்தைங்களுக்கு நறைய அறிவு வளர வ வளர்துக்கான ஒரு ஊந்துதலாவே அது இருக்கு அங்க என்னன்னு பாத்தீங்கின்னா அங்க போயிட்டு நேரடியா இப்ப வந்து பாட புத்தகத்துல அவுங்க படிக்குறாங்கன்னா அத வந்து அவுங்க நேரடியா அங்க பாத்து கத்துக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கு அதனுடைய நடைமுறை அறிவு அந்த ஆர்வோ அந்த வளர்ச்சி இது எல்லாமே வந்து அதிகமா அவுங்குளுக்கு இருக்கு சுற்றுலா பயணோ இதெல்லா பாத்தீங்கின்னா இயற்கையுடைய அழக வந்து கண்டு ரசி க்கவு அங்க போய் ஓய்வு எடுக்கவு மக்கள் வந்து நல்ல சந்தோஷமா அவுங்களுடைய நாட்கள கழிக்கவுமே ப பயன்படுதுன்னு சொல்லலா அப்ப இந்த சுற்றுலா பயணத்துல எல்லா பாத்தீங்கின்னா மலைப்பகுதிகள் போலா கடற்கரை பகுதிகள் அருவி வனவிலங்கு சரணாலயோ இந்த மாரி பல வகையான இடத்துக்கு போலா அதே மாரி தொழில் பயணோ அப்பிடிலா பாத்தீங்கின்னா இது வந்து வணிகோ மாநாடு கூட்டோ இந்த மாரி சொல்லுவாங்க மத யாத்திர பயண அப்பிடின்னு பாத்தீங்கின்னா மத நம்பிக்கையினுடைய அடிப்ப அடிப்படையில தா இந்த இந்த பயண போவாங்களே கோயிலுங்களுக்கு தேவாலயங்களுக்கு பள்ளிவாசங்களுக்கு அந்த மாரி புனித இடங்களுக்கு போறதுதா மத யாத்திர பயணம்ன்னனு சொல்லுவாங்க சாகச பயணம் இதெல்லா வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு மழை ஏறது காட்டுக்குள்ள போறது நீர் விளையாடு அதுமே பாறை ஏறது இந்த மாரி நறைய சொல்லிட்டு போலா இப்ப இந்த மாரி பல வகையான பயண இருக்குது இதுல உள்நாட்டு பயணத்த பத்தி நீங்க என்ன நனைக்கிறீங்க உங்க கருத்து சொல்லுங்க
உள்நாட்டு பயண அப்பிடின்னு சொன்னோனா நம்ம ஊருக்குல்லயே இந்த மாரி நம்மளுடைய சர்வண்ஸ்லயே சுற்று வட்டாரத்துலேயே போறதுதா உள்நாட்டு பயணுன்னு சொல்லுவாங்க உள்நாட்டு பயணத்துல அப்பிடினா நம்ம வந்து எங்கனாலு எளிதா போயற்லா ஏன்னா மக்கள்கிட்ட நம்மகிட்ட நம்ம நம்ம பேசக்கூடிய பேச்சு வழக்கா இருக்கட்டு எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மொழியா இருக்கு அதனால உள்நாட்டு பயணோ வந்து நம்ம வந்து ஆ வெளிநாட்டு பயணத்த விட உள்நாட்டு பயணங்கம்போது ஈஸிய பண்ணலா ஒரு எடத்துல இருந்து இன்னொரு எடத்துக்கு பயண செஞ்சி போயர்லா அப்ப உள்நாட்டு மக்கள பத்தி உங்களுக்கு தெரியு அவுங்க என்ன மொழி பேசுறாங்கன்னு தெரியு அதுக்கு நம்ம வந்து மொழி கத்துக்கடணுனு தேவயில்ல அதனால உள்நாட்டு வெளிநாட்டு பயணத்த கா ஒப்பிட்டு பாக்கும் போது உள்நாட்டு பயணம் வந்து ரொம்ப எளிது நா சொல்லுவே வெளிநாட்டு பயணம் அப்டினு நம்ம உள்நாட்டு பயணத்துக்கு வெளிநாட்டு பயணம் அப்டின்னு எடுத்துக்கிட்டோ அப்டின்னா ரெண்டுல எது வந்து ஒப்பிட்டு பாக்கும் போது நல்லதுன்னு பாத்தோன்னா ரெண்டுமே நல்லதுதா அதுல வந்து ரொம்ப சொல்ல போனா வெளிநாட்டு பயணம் போனோ அப்டின்னா நம்ம நெறய கத்துக்கலா அவுங்கள்ட்ட மொழி கத்துக்கலா அவுங்களுடைய கலாச்சாரொ கத்துக்லா நீங்க சொன்ன மாரி அவுங்களுடைய பண்பாடு அப்டி நறய கத்துக்லா நறய மக்கள வந்து நம்ம பாப்போ அவுங்களுடைய புது புது பழக்க வழக்கங்கள் அவுங்களுடைய சூழ்நிலைகள் அட்மாஸ்பியர் இது எல்லாமே நமக்கு எப்டி இருக்கு அப்டினா ஒரு புதுசாருக்கு அதுனால நம்ம நறய மொழி கத்துக்லா ஏனா நம்ம ஒரு நாட்லருந்து மட்டு வ அயல்நாட்ல வந்திருக்க மாட்டாங்க நறய நாட்லெருந்து அந்த கண்ட்ரிக்கு என்ன பண்ணிருப்பாங்க அந்த நாட்டுக்கு வந்து வேல பாக்க வந்திருப்பாங்க அப்ப அவுங்ககிட்ட நம்ம பேசும் போது நறய லாங்வேஜஸ் நறய மொழி வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்னு மொழி மட்டு இல்லாம நம்மளுடைய ஆ வேல பாக்கறக்கூடிய அந்த நிறுவனமாருக்கட்டு அங்கெருந்து நெறய நம்ம கத்துக்லா ஸோ நம்ம வந்து அயல்நாட்ல வேல பாத்து நம்ம உள்நாட்க்கு வரம்போது நம்மளுடைய மதி ப்பு வந்து எப்டி இருக்கு அப்டின்னா அதிகமாருக்கு அதே மாதிரி உள்நாட்ட விட அயல் நாட்ல எப்டி குடுக்குறாங்க அப்பின்னா சம்பளோ எல்லா அதிகமா குடுக்குறாங்க அதனால மக்கள் என்ன பண்றாங்க அப்டின்னா இப்ப உள்நாட்லருக்கும் போது அவுங்களுக்கு நறய கடன் அந்த மாரி எது வந்துருச்சு அப்டின்னா அவுங்க என்ன பண்றாங்க அயல்நாட்டுக்கு போக விரும்புறாங்க அங்க போனோ அப்டினா நம்ம என்ன பண்ணிர்லா பணத்த வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணிர்லா சம்பாதிச்சிர்லா எளிதா சம்பாத்து சம்பாதிச்சிடலா சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போய் அங்க போய் வேல பாத்து நறய அனுபவத்த அனுபவத்த வச்சுக்கிட்டு அவுங்க உள்நாட்டுக்கு வரும்போது அவுங்க என்ன பண்றாங்க அவுங்களுடைய மதி ப்பு அவுங்களுடைய ஒரு கௌரவோ எல்லாமே என்ன பண்ணுது அதிகமா இருக்கு ஏனா நம்ம மக்கள் வெளிநாடு அப்டிங்கம்போதே அது ஒரு வித்யாசமா பாக்குறாங்க ஏனா வெளிநாடுங்கும் போது அவுங்க நம கண்ட்ரில நம்மளுடைய நாட்லெந்து அடுத்த நாட்டுக்கு போறாங்க அது ஃபிளைட்டு ஆ ஹெலிகாப்டர் அந்த மாரி போகும்போது அவுங்களுக்கு நறய அனுபவங்கள் கெடைக்கிறதுனால அது ஒரு வித்தியாசமாருக்குது அதனால என்ன பொறுத்த வரைக்கு நா என்ன சொல்வே அப்னா உள்நாட்டு பயணத்த விட வெளிநாடு பயணோ வந்து நம்ம நெறய அனுபவத்த கத்துக்லா அப்டின் எனக்கு தோனுது நீங்க என்ன நெனைக்கிறீங்க வெளிநாட்டு பயணத்த பத்தி
கண்டிப்பா இப்ப உள்நாட்டு பயணத்துல பாத்தீங்கன்னா இந்த பய்ணோ பல நோக்கங்களுக்காவே கொள்ள கொள்ளப்படுதுன்னு கூட நம்ம சொல்லலா இந்த உள்நாட்டு பயணத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்ல அதிகமா இருக்கு இப்ப தமிழ்நாட்ல வசிக்கு ஒருத்தர பாத்தீன்னா சென்னைக்கு இங்கெருந்து போறது மதுரைக்கு போறது கோயம்புத்தூரு ஊ ட்டி அப்டி இல்லனா கன்னியாகுமரி இது போல இடங்களுக்கு செல்வதா உள்நாட்டு பயணோன் சொல்வாங்க இப்ப உள்நாட்டு பயணம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொழுதுபோக்கை மட்டு‌ இல்லாம நம்மளுடைய அறிவு நம்ளுடைய அனுபவோ கலாச்சார புரிதலு நம்மளுடைய மன நிறைவு இது எல்லாமே இதுல அடங்கு இப்ப உள்நாட்டு பயணத்துல பாத்தீன்னா ஒரு நாட்டின் எல்லைக்குள்ளயே இருக்குறது தா ஒரு ஒரு இடத்துலந்து மற்றொரு இடத்திற்கு செல் செல்றது கூட நம்ப இத சொல்லலா இதுல பாத்தீங்ன்னா பல நோக்கங்கள் இருக்குது இப்ப சுற்றுலா நம்ம முன்னாடி சொன்னோ பாத்தீங்க சுற்றுலா கல்வி தொழிலு வணிகோ மருத்துவோ ஆன்மீகொ ஆராய்ச்சி இந்த மாரி ஒண்ணு ஒண்ணாவே நம்ப சொல்லிட்டே நம்ப போலா அப்டி இருக்குறப்ப ஆ உள்நாட்டு பயணத்துல பாத்தீனா பழங்கால மக்கள்லா பாத்தோனா கால்நடையாவே போவாங்க இங்கிருந்து இன்னொரு எட எடத்துக்கு பயணம் பண்ணுனா மொதல்ல கால்நடையா போவாங்க அதுக்கப்புற பாத்தீங்கினா குதிரைகள் மூலமா போனாங்க அப்புற கொஞ்ச கால கடந்து மாட்டு வண்டி மூலியமா போனாங்க இந்த மாரி பயணம் பண்ணாங்க இப்ப தமிழ்ஊல வரலாற்றிலே பாத்தீங்கினா வணிகள் வந்து பல ஊர்களுக்கு சென்றுதா வியாபாரமே செய்வாங்களே சொந்த ஊர்லே அவுங்க செய்ய மாட்டாங்க வெளி ஊருக்கு பயண செஞ்சுதா போய் செய்வாங்க அப்பல்லா பாத்தீங்கினா புலவர்கள் வந்து அரசர்கள சந்திக்க கூட பயண செஞ்சுதா போவாங்களே அது மாரி பக்தர்கள் வந்து கோயிலுக்கு சென்று வழிபட கூட பயணம் செஞ்சுதா போவாங்க அதுக்கப்புற தா பாத்தீங்கினா காலடைவுல ரயில் போக்குவரத்து வந்துச்சி பேருந்து போக்குவரத்து வந்துச்சி விமான சேவைகள் வந்துருச்சி
ஆனா காலகட்டத்துல அதாது காலகட்டங்கள் மாற மாற அதாது நம்ம வந்து இங்க சொன்ன மாதிரி இந்த குதிரை அந்த மாரி பழைய காலத்துல மாட்டு வண்டி அந்த அந்த மாதிரி வந்து வாகனங்கள் லா யூஸ் பண்ணி பயன்படுத்தி ஒரு எடத்துல இருந்து இன்னொரு எடத்துக்கு போனாங்க அதனால அப்ப உள்ள காலக்கட்டத்துல அது ஆரோக்கியமா இருந்தாங்க இப்போ உள்ள காலக்கட்டத்துல நீங்க சொன்ன மாரி ரயில் பேருந்து இந்த ஹெலிகாப்டர் இந்த மாரி நறைய வாகனங்கள் நம்ப பயன்படுத்த பயன்படுத்த நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து மாசடையுது அந்த அதனால நறைய காற்று மாசுபாடு அந்த மாரி நறைய வருது ஏனா வாகனங்களல இருந்து வரக்கூடிய புகை எல்லாமே மனுஷனுக்கு கேடுதா ஏனா இப்ப ரொம்ப என்ன பண்றாங்க எல்லாரு அப்டினா முன்னாடி சைக்கிள் அந்த மாரி அ மிதிவண்டி அந்த மாரி எல்லாரு பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதனால நமக்கு புகை அந்த மாதிரி குதுர வண்டியா இருக்கட்டு அடுத்த மா அந்த வாகனங்கள் அதாவது ஆ விலங்குகள் மூலமா வந்து என்ன பண்ணாங்க அப்டினா எல்லா கழுத குதுர அந்த மாரி விலகுகள்லா பயன்படுத்தினா ஒரு எடத்துல இருந்து இன்னொரு எடத்துக்கு போனாங்க அதனால நமக்கு வந்து மாசுபாடு அப்பிடிங்குறது இல்லாம இருந்துச்சி ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல நம்ம நாகரிகங்கள் அதாது நம்ம வாழ்க்கை முறை மாற மாற மக்கள் வந்து ஒரு ஒரு கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி என்ன பண்றாங்க ஒண்ணுன்னா நம்ம எவ்ளோ ஈஸியா பயணம் செய்ய முடியு அப்பிடிங்க இதுகா பயண செய்ய முடியுனு அவுங்க எல்லா வந்து பயன்படுத்த பயன்படுத்த எல்லாமே என்ன பண்ணுது அப்பிடினு நாளைடுவுல மனுஷங்களுக்கு நோய் வர ஆரம்பிக்குது எல்லாத்தியு தேவையில்லாத அசுத்தங்கள் எல்லாத்தையு இது பண்றதுனால அதனால என்ன பண்ணனு அப்டினா இப்ப வந்து ஃபோர் வீலர் அந்த மாரி ட்ரெயின் அந்த மாரி பஸ்சு பேருந்து இந்த மாரி யூஸ் பண்றத விட பயன்படுத்துற விட நம்ம வந்து என்ன பண்ணு மிதிவண்டி அந்த மாரி போனு அப்டினா நம் உடலுக்கு கு நல்லது அதே மாரி மாசுபாடு எதுவு நம்மகிட்ட இருக்காது அதே மாரி நீங்க பயண செய்யும்போது பாத்திருக்கீங்களா அதாது என்ன சொல்றது அப்டின்னா அ இயற்கைய நாம் இயற்கைய வந்து நம்ம ரசிச்சுகிட்டே போகலா இப்போ வந்து நீங்க வந்து உங்க பள்ளி பருவத்திலியு இருக்கட்டு காலேஜ் கல்லூரி பருவத்திலியு இருக்கட்டு கண்டிப்பா நீங்க எங்கேயாச் சு என்ன பண்ணிருப்பாங்க உங்களுக்கு ஒரு சுற்றுலா மாரி கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்ப நறைய இடங்கள் வந்து கண்டு களிச்சிருக்கலா நீங்க அப்ப போகும்போது அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுத்திருக்கு அது உங்களுடைய வாழ்நாள் வந்து மறக் க முடியாத ஒண்ணா இருந்திருக்கலா அப்புடித்தான சிஸ் நீங்க அந்த மாதிரி போயிருக்கீங்களா
கண்டிப்பா இப்ப இந்த நம்பள்
பர்வத்துல
கண்டிப்பா இப்ப நம்ப அறிவ வளர்க்கற்துக் வந்து புத்தகங்கள் மட்டுமே நம்புளுக்கு பள்ளி பருவம்மா ஆவுட்டு இல்ல கல்லூரி பருவமா ஆவுட்டு புத்தகங்கள் மட்டுமே நம்முடைய அறிவு வந்து வளக்கற்த்துக்கு பயன்படாது க அத வந்து படிக்கற்த விட அத நேரில் பொயிட் நம்ப அத அந்த பாத்துட்டு அந்த அழ கான அந்த புரிதலை தராங்க பாருங்க அது வந்து ரொம்பவே நம்ப வாழ்க் க்கைக்கு உதவு அதுவே புதிய கலாச்சாரங்கல்லா வந்து அறிய உதவுது பாத்தீங்ன்னா மொழி உணவு இப்ப நம்ப இங்கெ இருக்குறோனா நம்ப இந்த சாப்பாட மட்டுதா நம்ம சாப்ட முடியு இதுவே நம்ப பயணம் பண்ணி ஒரு எடத் த்துக் போறோனா அந்த நாட்டுடைய மொழியோ உணவோ உடை பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தியுமே நம்புளுக்கு தெரிஞ்சுக்கற்த்துக்கு ஒரு அனுபுவமாவே இருக்கூ அது மட்டு இல்லாம ந பயணம் பண்றது மூலமா நம்புளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குதுனே சொல்லலா புதிய அந்த சூழலை எதிர்கொள்றது மூலமா நம்புளுக்கு தன்னம்பிக்கைய நம்ப்ளால வளர்த் துக்க முடியு அதே மெரி முக்கியமா மன அழுத்தத்துலந்து நம்ப வெளில வர முடியு நம்ப வீட்டுக்குள்ளே இருந்தோன்னா நம்புளுக் ஒரு விதமான மன அழுத்த நம்புளுக்குள்ள இருக்கூ இதுவே நம்ம ஒரு பயணொ செஞ்சு பாருங்க ஒரு எடத்லந்து இன்னொரு எடத்துக் நம்ப போறது போணுன் வைங்க நம்ளுடைய மனசு வந்து ரொம்ப அமைதி கொண்டு அங்க நம்ம புதிய நண்பர்கள சந்திக்கிறோ மனிதர்கள புரிஞ்சுக்குறோ இந்த மரி திறன்லா நம்ம கிட்ட அதிகமா அதிகரிக்கு அதே மெரி இயற்கை அனுபவொம் பத்தீங்ன்னா இந்த மலைகள் ஆறுகள் காடுகள் இங்கலா போனனான் ருக் ஒரு புது அனுபவொ கெடக்கு ஒவ்வொரு பகுதியிலுமே தனித்துவம் மான உணவுகள்லா அங்க இருக்கூ அதெலா நம்ப சாப்டும்போது அது நம்புளுக்குள்ள ஒரு ம நம்புளுக்குள்ள இருக்குற அந்த மனஅழுத்தல்லா வெளில வந்து மன நிமதி நிம்மதி தந்து நம்புளுக்கு நல்லா இருக்கு அதே மரி பாத்தீங்கனா சுற்றுச்சூழல பாதுகாக்கணு ந்தப் போற எடத்துல நம்மந்து ஒருபடத் ஒரு எடத்துல பயணம் பனோனா அங்க வந்து நம்ம கண்ட குப்பைகளை வீசிக்கொள்றது அந்த மர்லா இருக்கக் கூடாது இந்த பயணத்து மூலியமா நம்மளோட நெறைய அறிவ பெற்று நம்ப சந்தோஷமா வாழ்லா நன்றி வணக்கம்
நன்றி நன்றி நன்றி